பண்றிங்க
சும்மாதாங்க இருக்கோ
சாப்டாச்சா
இல்லைங்க
ஏ சாப்பில்ல இன்னு
ஆ நைட்டு இன்னு இன்னு நைட் ஆகல பத்தர மணிக்குதா சாப்புடுவோ
ஓ அப்படியா யாருக்காக வெயிட் பண்றிங்க
உ ஃப்ரெண்ட் ஒருத்த வருவா அவனுக்காண்டி
அப்படியா அவங்க என்ன பண்றாங்க
அ அது வந்து நகை கொள்ளையடிப்பு
ஆ பேசுனாரா
ஆமா ரோட்ல வர்றவ போறவ செயின அறுக்கற அதா வேலையா
அதுலென்ன கஷ்ட வாங்கி தர்லாமே
புரியல
அதுலருந்து எங்களுக்கு எதாவது கொஞ்ச அமௌண்ட் வாங்கி தரலா இல்ல
ம் போடுமா ஆ புரியுது
அ
அம்மோண்ட்லா தரமாட்டோ நாங்களே வச்சி வாழ்வோ
யாச்
வாழ்வோ சாவோ எங்கள்ட்டதா இருக்கு அம்மோ அ
கொஞ்ச வீடு ரெனவேட் பண்லான்ருக்கோ அதுக்கான ஒர்க்குதா வந்து ஈவ்னிங் நடந்துட்டு சி
அ
கேட்டு வச்சிப்போ
வீடு கட்டப்போறீங்ளா
முன்னாடி வீடு வந்து விச்சு இருந்தோ இடிக்கில அது அப்டியே கொஞ்சோ ஒடஞ்சது போனக்துலா செக் பண்லான்ருக்கோ அ ஆள் ஆல்டரு ஒர்க் பேட்ச் ஒர்க்கு
எல்லா வேலைலயு ஆள்றா
ஆமா ஆமா வீடுக்கு ஆள் வராங்ளாமா
அ
அதுக்காக ரெடி பண்ணலான்ருக்
இந்த ஆள் யார் நீங்ளா
இல்ல வேற ஒர்த்தங்க ரெண்ட்டுக்கு
ப்டியா சேரிங்க ரெடிதானே
அப்ப கொஞ்ச நாள்ல நாங்க பணக்காரங்கள் ஆயிருவோ
அப்ப எனக்கொஞ்ச பணங்குடுங்க
தர முடியாதுங்க நீங்க தர முடியாது சொன்ன மாரி
அ உங்கள்ட்ட வாங்கி வாங்கி புடிங்கிக்கிவங்க
டீல்னா டீல் நீ தரேன் சொல்லீர்ந்தீங்ன்னா நா தந்துர்ப்
சேரிங்க நா தர வர்லைங்க நீங்க தாங்க
அஹா முடியாதுங்க
அதல்லா முடியுங்க
முதியாது
முடியு முடியு
இந்தா அப்டியே அவன்ட்ட பேஸ் ஆரியாவா ஹலோ ஹெலோ
காரியம் ஆவ்ணுண்ணா காரியால பேசுவோ
ஏங்க நீங்க வேற என்னங்க பண்றீங்க
வா இங்கோ சும்மா வீட்ல உக்காண்ட்ருக்கோ வேற வேல இல்ல வரிங்ளா
வேற ட்ரிப்புள்ஸ் போலாமான் கேக்குறங்கங்க
நோ ட்ரிப்புள்ஸ்
நோ ட்ரிப்பிள்ஸாமாங்க அ சரி அவ வந்து போறானு
நைன் ஃபிஃப்ட்டி
நைன் ஃபிஃப்ட்டிக்கி வருவீங்ளா ஏங்க இப்ப வந்தீங்ன்னா கொறஞ்சிருவீங்ளா ஒங்ளோட ஒடம்பெல்லா வீணா போயிருமா ஐயோ அதிகமாய்ருவீங்ளா இல்லேனாலு அதிகமாதா ஆவீங்க
ஆமாங்க
தக்காளி விக்கிறாங்கங்க தக்காளி வேணுமா உங்க வீட்டுக்கு புரியுதா
அஞ்சு கிலோ ஆயிருவாயா
தெரியலிங்கே எவ்ளோன்னு நாட்டு தக்காளி நாட்டு தக்காளிங்கிறாங்க கேக்குதாங்க
நாட்டு தக்காளி நாட்டு தக்காளி
மூணு கிலோ ஐம்பது ரூவாயாமாங்க ஒரு மூணு கிலோ வாங்கிட்டு வந் தருவீங்ளாமா எங்குளுக்கு
மூணு கிலோ அம்பதுரூவா என்ட்ட ஒத்தரூவா கூட இல்லிங்க ஐம்பரூவா ஜீபே பண்ணிவுட சொல்லுங்க வாங்கித்தற
ஒத்த ரூவா கூட இல்லைங்ளாமாங்க ஐம்பது ரூபா ஜிபே பண்ணி விட்றதாம்மா நாங்களே பிச்ச எடுத்துட்டு இருக்கோங்க ஒர்ரூவாய்க்காக இருந்தா நீங்க எங்குளுக்கு பிச்ச போட்டீங்னா பரவால்லங்க என்னங்க பழமொழியா
ஆமா
என்ன பழமொழி பிச்ச எடுத்தா பெருமாளு
புடிங்கிதின்னனா அனுமானு
ஓ அப்பிடியா இதெல்லாம் நான் கேட்டதே இல்ல சூப்பரா இருக்
இல்லைங்க
ஏங்க
ஆங்க
என்னது
ஒண்ணு இல்லங்க
ஏங்க சாப்பல
நைட்டு தான் சாப்பிடுவங்க பத்தர மணிக்கு
ஏங்க இப்ப சாப்டா இப்ப சாப்டாலு ஜீர்ணம் ஆகும் இல்லைங்க பத்திர மணிக்கு சாப்டு எப்ப தூங்கறிங்க நைட்
சரிங்க சாப்பாடு குடுங்க சாப்பறக்கு
வாங்க சாப்பாடு போட்ற லாங் டிரைவ் போறோம் வைங்ளா நீங்களு
நானா மாமா குட்டியா
வந்தீங்கன்னா போலா லாங் ட்ரைவ் வாங்க மூணு பேருக்கு
போயிட்டு வாங்க போயிட்டாங்க லாங் நீளமா ட்ரைவ் போங்க
நீங்க வந்தா உங்கள ஓட்ட வுட்டுருவாங்க கவலப்படாதீங்க
அதனாலதா நா வர்ல
ஒரே டாராபிக்கா இருக்குங்க
பாத்து போய்ட்டு வாங்க பாய்
இவுங்குளுக்கு வேற வண்டியே ஓட்ட தெரியலீங்க
வண்டி ஓட்ட தெரியவாதவங்களுக்குள்ளா எதுகு வண்டி
என் எங்கியாச்சு தள்ளி விட்டுலாங்லாட்டு
நல்லா பெரி பெரியா பெரிய பெரிய கெணரா பாத்து தள்ளி வுட்றுங்க
பெரிய
கெனரா பாத்து தள்ளி வுட சொல்லுங்க
ஆஹ தள்ளி வுட்டுட்டு
தள்ளி வுடு ரெண்டு பேரும் போங்க கெனரா பாத்து போங்க டிக்கெட் வாங்குக
டிக்கெட்டு வாங்க டிக்கெட்டு
உங்களுக்கு வேணா டிக்கெட் தரே வரீங்களா வண்டில எங்க கூட
அ அ அ து ஆ வர
என்ன ஆ ஆங்கிறீங்க வாய் ஒளருது ஆஆனு
வரன்ன
ஆ வாங்க டிக்கெட் குடுத்துட்றோ உங்களுக்கு ஒடனே
ஆ
இங்க வேற ஒரே பொரோட்டா ஸ்மெல்லா இருக்குங்க வாங்கிட்டுக்கீங்களா பொரோட்டா
வாங்கி சாப்பிடுங்க
எனக்கு நீங்க வாங்கிதாங்கன்னா சாப்டுங்கங்கிறீங்க
வாங்கி சாப்ட்டு அங்க பாத்தரம் இருக்கு கழுவி வச்சுருங்க
இல்லைங்க அவ்ளோல்லா தெம்பு இல்லைங்க ஒடம்புல கழுவி வைக்கிற அளவுக்குல்லா
சும்மா போய் சாப்புடுங்க
காசுங்க நகி பேக்கெட் காலி பேக்கெட் காலியா இருக்குங்க என்ன பண்றது
ஆ, அப்ப ஏதாவது பாட்டு பாடுங்க
சோ சேடுங்க வாங்க உங்களுக்கு இன்னைக்கி உப்புமாதா
அது முன்னாடியே எனக்கு தெரியுங்க
ஸ்பெஷல் உப்புமா வெள்ள வெள்ளயா ரவ வெள்ளரவ
ரவா உப்புமாவா
ஆமாங்க ரவ ஒயிட்டா
ரவர உப்புமா எப்படி செய்னுன்னா கல் மாரி ஆயிரக்கூடாது தண்ணியாவு ஆயிடக்கூடாது
கல் மாரி ஆயிடக் கூடாதுன்னா எனக்கே தெரியாதுங்க தண்ணி அளவுல்லா தெரியாது ஃபர்ஸ்ட் அ எண்ணெ ஊத்தி கடுக்கு போட்டு கருகாப்புல்ல போட்டு மொளகா போட்டு வெங்காயம் போட்டு சும்மா ரெண்டு தக்காளி போட்டு வணக்கிட்டு தண்ணி ஊத்துவாங்க அது எவ்ளோ தண்ணி ஊத்துவாங்கனு எனக்கு தெரியாது
றமோ அது அத அதோட ஒரு இஞ்சி மேல தண்ணி இருக்கறளவு ஊத்த கரெக்டா வந்துரு
பாத்தீங்களா நீங்க கூட தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நான்தா தெரியாமருக்கே
அப்டி போட்டீங்கனா அவ்வளதா தண்ணியாட்டந்தா ஆயிடு ரவ எவ்ளோ போட்றமோ அதை விட கொஞ் கம்மியா அதவிட கம்மியாதா தண்ணி ஊத்துனு அப்பதா கரெக்டா இருக்கு
அதா செய்ய தெரியுது ரவ உப்புமாவ எல்லா விட்டுருங்க அதெல்லா வேஸ்ட் பாஸ்தா செய்
பாஸ்தா செஞ்சுதரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்க
நீங்க வந்துட்டு ஃப்ரீஸர்குள்ளயே இருந்தீங்கனா எப்படிங்க செஞ்சு தர முடியு வந்து பாஸ்தா தாங்கனு கேக்கணு வாய தொறந்து ஒக்காண்ட்டு டிங்கு டிங்குனு வெளாண்ட்டே இருந்தீங்கனா எப்டி செஞ்சி
நா உங்களுக்கு பாஸ்தா செஞ்சு தரே அப்டின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க
அதுதாங்க வந்து சொல்லணு பாஸ்தா செஞ்சி தரேன்னு சொன்னீங்களே எங்கனு வீட்ல இருக்கறப்போ உக்காந்துட்டு ஃபோனே
சனிக்கெழமை ந நைட்டோ இல்ல ஞாயித்தக்கெழம காலைலயே எங்களுக்கு பாஸ்தா
இப்ப டிஃபனுக்கெல்லா அது உங்களுக்குலா பத்தாது இ ஸ்நாக்ஸா வேணா நாங்க உங்களுக்கு செஞ்சி தரோ
அ ஸ்நாக்ஸ் அப்ப இன்னைக்கே செஞ்சிருங்க
அ நைட்டு வந்து ஸ்நாக்ஸ் சாப்ட போறீங்களா நீங்க எங்க வரப்போ, சண்டே செஞ்சு தரோல்லாங்க ஆ, ஆ நா நேத்தே சொன்னேங்க செய்யலான்னு நீங்கதாங்க கேக்கல வேண்டா அப்டின்னு சொல்லி விட்டாங்க வேண்டானு சொல்லல செய்யலானு சொன்னாங்க அப்றோ அப்டியே மறந்துட்டோ நாங்களுமே
அ ஐயோ போன் கீழ விழுந்ச்சு
ஒடைச்சிடுங்க போன இருக்கற போனையு ஒடச்சுடுங்க போட்டு
புரில
போனியு ஒடச்சிருங்னு சொன்ன
ஆ புடிச்ட்டா போன
ஏங்க உங்க ஃப்ரெண்டு் வரலையங்க டைம் ஆகுது
ஒம்பது அம்பதுக்தா வருவாரு தலைவரு
ஓ அப்டிங்லா தலைவரா உங் தலைவரா அவரு
ஆமா
ஏ அப்டி
அதெல்லா அப்டி அப்டிய
நீங்க யார் ஃபேன்ங்க
நா விஜய் ஃபேனு
ஏங்க விஜய் ஃபேன்
சும்மாதா பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு
பொழுதுபோக்குக்காக ஃபேனா அட என்னங்க இது இது வந்து ஒரு விஜய் ரசிகருக்கே அவமானங்க இங்க வேற இவங்க என்னான நாலு மூணுலா ஒரு பாட்டிக்கு சொல்லி் கொடுத்துட்டு இருக்காங்க
நாலு மூணா
படையகள் நின்னுட்டு இருக்கோ ஏதோ ஒரு பாட்டிக்கு அஞ்சு ரூபா மூன்று ரூபா நாலு ரூவான்லா கை
அப்டின்னு சொல்லி சொல்லி் கொடுக்குறாங்ளா இதா அஞ்சு ரூபா இதா மூன்று ரூபா அப்டினு
தெர்ல ஏதோ சொல்லி் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அக்கா சோசியல் சர்வீஸ் போல தண்ணி கூட குடிக்க மாட்டீங்ளா போய் உங்க அம்மாதா எடுத்து கொடுக்கணுமா
ஓய்
சுடு சோம்பேரியா நீங்க
அர செம்போது
தண்ணி கூட எடுத்து குடிக்காத அளவுக்சுடு சோம்பேரியா போய் குடிக்க வேண்டிதான எடுத்து அர செ ம்பு போது அற சொம்பு போதும முழு சொம்பு போதுனு உங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கீங்க
அப்டிதாங்க சொல்லுவ
உங்க அம்மா மண்டமண்டையா போட்டு போய் எட்றானு சொல்ல உங்க மம்மியு எதுவு கேட்காம உங்களுக்கு எடுத்து குடுத்துட்டு இருக்காங்கல அதனால தா நீங்
ஆமாங்க
அதுதா அதனால தா நீங்க இப்டி சோம்பேரியாயிரு குடிங்க யார் வேண்டானா நானு போட்டு குடிப்பனே சேரிங்க எனக்கு ஒரு வேற ஒரு கால் வருதுங்க நா உங்களுக்கு அப்றோ கூப்பட்றே
ஆ சேரிங்க
அவுங்க